ஹலோ வணக்கங்க
வணக்கம் சிஸ்டர்
எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்க எப்படி இரு ங்க என்ன பண்றீங்க
கவர்மெண்டட் எக்ஸாம்காக படிச்சி ட்டு இருக்கேன்
உம் நா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அக்கௌன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணட்டு இருக்கேன் சிஸ்டர் அக்கௌன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல
சேரி சேரி நல்லது
சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சிஸ்டர் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன
ஆஹ் சாப்பிட்டேன் இன்னைக்கு மம்மி வந்து சப்பாத்தி செஞ்சாங்கன்னு சப்பாத்தி நா பிடிக்கோ டிபன்ல அதனால சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் செஞ்ஜி இருந்தாங்க நாங்க
சேரி சேரி
நீங்க என்ன சாப்பிட்டீங்க
நா தோசை சிஸ்டர்
சேரி சேரி
உம்
வீட்டு்ல எல்லாரும் எப்டிருக்காங்க
நல்லா இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்களா உங்க வீட்டுல எப்டி க்காங்க கவர்மெண்ட் எக்ஸாம்லா கவர்மெண்டட் எக்ஸாம்னா நீங்க எதுவா பேங்க் எக்ஸாம் ஐபிபிஎஸ்கா எல்லா சும்மால்ல அந்த டிஎம் பிசியா
எஸ்எஸ்சி
எஸ்எஸ்சி னா என்னக சார் பேங்க் ஆ சேரி சேரி
ஆமா பேங்க் எதுவும் ரயில்வே சைடு அந்த மாரி இருக்கு
சேரி சேரி கால்ல போயிட்டு கால எ போவீங்களா
ஆஹ் இன்ஸ்ட் போனோ ஆமா அஹ இன்ஸ்ட் போயிட்டு ஈவ் ஒரு மத்தியான மேல வந்துருவேன் கிளாஸ் வந்து ஒரு ஃபோர் ஆர்ஸ் அந்த மாரி இருக்கு இருப்பாங்க எடுத்து முழுத்து டெஸ் வைப்பாங்க அத விட்டு வீட்டுக்கு வந்துருவேன்
சேரிங்க சார்
நீங்க நீங்க எப்படி ஒர்க் போயிட்டு ஈவினிங் தான்
ஆஹ் நான் மார்னிங் நாயனோ சவனே க்ளாக் போயிட்டு ஈவினிங் பைஃ ஓ க்ளாக் வருவ
சேரி சேரி சமைக்கிறது லா
நான் தான் சிஸ்டர் மார்னிங் சமைச்சு வச்சுட்டு போவேன் ஆமா ஆமா சமைச்சிட்டு போவேன் அடுத்த ஈவினிங் வந்து நான் ஆமா ட
ஈவினிங் வந்து சமைச்சிட்டு இங்கயும் வேற வேலை செஞ்சுட்டு ஆஹ அங்கயும் எப்படி மேனேஜ் பண்றீங்க உங்களால முடியுது பரவாயில்ல குட் குட் உங்க எல்லாம் பார்க்க ரோல் மாடலா இருக்கு
சப்போர்டுக்கு ஆள் இருந்தாங்கன்னா பண்ணலாம்
கண்டிப்பா கண்டிப்பா அது கரெக்டா சொன்னீங்க கூட இருக்க ஒரு சப்போர்ட் நம்பளுக்கு இருந்தா கண்டிப்பா செய்யலாம் இல்ல இவ்வளவும் செஞ்சுட்டு டையர்டு இல்லாம ரெஸ்ட் இல்லாம ஒரு பத்து மணி வரைக்கும் வேலையும் செய்றீங்கல்ல உண்மையில உங்களை பார்த்து நிறைய கத்துக்கணும்
மூவான் பண்ணி போனும்ல சிஸ்டர் பசங்களுக்குல்லாம் படிப்புக்கு வந்து ரொம்ப செலவாகுது
உம் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா இப்ப வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தான் அதிகமா இருக்கு ஸ்கூல் காலேஜ் படிக்கிறத விட ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தான் அதிகமா ஆஹ் பீஸ் வந்து இருக்காங்க
ஆமா நான் ஸ்கூல் பீஸ் காலேஜ் பீஸ் கட்டினத விட டபுள் மடங்கு என் பையணுக்கு
கண்டிப்பா இப்ப அப்படிதான் இருக்கு ஏன்னா பிள்ளைங்களுக்கு நிறைய சொல்லிக்குடுக் இருக்கறாங்க நிறைய டேலன்ஸ் வளர்ந்துட்டு இருக்கு எல்லாமே ரோபோட்டிக்கா எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னும் போது நம்மளும் கொஞ்ச வளர்ந்துதா ஆகணும்
உம் உம் கண்டிப்பா சிஸ்டர் அதுக்கு ஏத்த மாரி நமக்கு அமௌண்ட் க்கு கூட தான் கட்ட வேண்டிய இருக்கு அதுக்கு ஏத்த மாரி நம்மளும் ஒர்க் பண்ணணுமுல்ல
அதான் அங்க ஸ்கூல்ல நல்லா சொல்லி தருவாங்க அவங்களுக்கு கேத்த நம்ப படிச்சத விட அவங்க இப்ப டபுள் மடங்கு படி
நம்ம காலேஜல படிச்சத இப்பவே அவங்க படிக்கிறாங்க உம் நம்ம காலேஜ்ல படிச்சுதா அவங்க இப்பவே படிக்கிறாங்க
இப்ப இருக்க பிள்ளைங்க எல்லாம் பாஸ்டா இருக்காங்க டேபிள்ஸ் எல்லாமே படிக் கிறாங்க எல்லாமே கரெக்டா சொல்றாங்க நல்லா படிக்கிறாங்க நம்மல்லாம் வந்து இன்னும் கூட டேபிள்ஸ்ல்லாம் சொல்ல சொன்ன அந்த அளவுக்கு
இல்ல டேபிள்ஸ்லா நாங்க சிக்ஸ் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல படிச்சோம் என் பையன் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டிலேயே படிக்க ஆரம்பிச்சுட்டான்
கண்டிப்பா சூப்பர் சூப்பர் நல்லது பிள்ளைங்க இப்ப எவ்வளவு மாட்டிட்டாங்க எவ்வளோ ஜென்ரேஷன் வளர்ந்துட்டே போது அந்த அளவுக்கு வந்து ஸ்டடிஸ் மூவ் ஆகுது நல்லா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கானா ஆனா செலவுன்னு பார்த்தோம்தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல
கண்டிப்பா அதுதான் அது அதுக்காக தான் நம்மளும் ஓடிட்டே இருக்கோம் கூடவே
கண்டிப்பா நீங்க நீங்க ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்ட இருக்க டைமிங்ல எங்கனா பிள்ளைங்கள கூட்டு வெளியே போவீங்களா இல்ல வீட்டுல ஒர்க் சே ரி சேரி
ட்டும்தா
வெளியே கூட்டு போவீங்களா
மத்த நாளல்லா டைமே கெடையாது சிஸ்டர்
ஆஹ் செரி செரி இல்ல முடிஞ்ச வரைக்கு கொழந்தைங்க கூடயு கொஞ்ச டைம் ஸ்பெண்ட் பண்ணணுல்ல அதனால கேட்டே அவங்களு க்கு ஒரு ஆர்வம் இருக்கும் எங்கயாது போகணு வரணு அப்டின்னு ட்டு அதனா உங்களுக்கு ஒர்க்லா எப்டி போகுது
நல்லா போகுது அது இயர் என்டிங்னா தா ஒர்க் ந மார்ச் ஃபஸ்ட் வீக்கு மார்ச் லாஸ்ட் வீக்ல அந்த மாரிதா கணக்கு முடிக்கும்போதுதா பிரெஷர் ஆகு மித்தபடிலா பிரெஷர் ஆகாது டெய்லி உம்
அங்க பசங்களுக்கு வந்து நீங்க சொல்லி் குடுப்பீங்களா இல்ல பிள்ளைங்களே படிச்சிருவாங்களா
அவுங்களே படிக்க மாட்டாங்க சோ நம்மதா சொல்லி்க் குடுக்கணு
நீங்க அங் அங்கியு
அவங்களே ஹோம் ஒர்க்லா எழுதிருவாங்க எழுத ரைட்டிங் ஒர் க்லா அவங்களே எழுதிருவாங்க எதாச் இப்ப ரீடிங் ஒர்க் மட்டு்ந்தா நம்ம சொல்லி தரணு மேக் சிமம் ஸ்கூல்லயே டியூசன் வச்சு நல்லா கிளாஸ் கோச்சிங் குடுத்துதா அனுப்புவாங்க நமக்கு நமக்கு அந்தளவு தொந்தரவு இருக்காது எழுதத் தெரியாத வேட மட்டு சூஸ் ஆ நம்ம செலக்ட் பண்ணி டவுட் ஆமா ஆமா ஹோம் ஒர்க் கு எதுனாலுமே நம் ம பக்கத்துல இருக்கணு இருந்தா மட்
கண்டிப்பா அந்த பயம் இருக்கணும்ல்ல யாரும் யார்மேலயாச்சும் விளையாட்டுலான ஓ
இல்லட் ந வங்க படிக்கவே மாட்டாங்க
நீங்க ஆஃபீஸ்ல எல்லாம் ட்ரிப் எல்லாம் கூட்டு போவாங்களா நீங்க
இப்ப கூட இப்ப கூட நாங்க குற்றாலம் போயிட்டு வந்தோம் சீசன் டைம்ல குற்றாலம் போயிட்டு வந்தோம் குற்றாலம் ஆயந்த இல்ல இல்ல ஆபிஸ்ல இருந்து கூட்டு போனாங்க
சேரி சேரி சேரி சேரி என்ஜாய் பண்ணீங்களா நல்லாந்துச்ச
அததெல்லாம் என்ஜாய் பண்ணியாச்சு சிஸ்டர் நாங்க போன டைம் பார்க்க நாங்க போன டைம் பார்க்க குளிக்க கூடட்டாங்க குற்றாலத்துல சரின்ட்டு ஃபால்ஸ் ஆமா ஆமா போ போன வீக் போனோம் குளிக்க கூடட்டாங்க அடுத்து சேரின்டு அங்க பால்ஸ்ல மட்டும் லைட்டா இருந்து ட்டு வந்தாச்சு
சேரி ஓகே ஓகே நல்லது நல்லது கொஞ்சம் டைம்ஸ் பண்ணிக்கங்க ரிலாக்ஸா வந்திருக்கீங்க ஏன்னா எத்தனால வேலை வேலைனு ஓட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் நல்லாதான் இருப்பீங்க
அப்புறம் சிஸ்டர்
ஆஹ் நீங்க தான் சொல்லணும்
எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா
ரொம்ப கஷ்டமாதான் இருக்கு ஆனாலும் அப்படியே படிச்சுட்டு இருக்கே போகுது எனக்குமே வந்து எப்படி சொல்றது ஆஹ் அப்பப்போ கொஞ்சம் பிரேக் விட்டுறேன் அப்பப்போ கொஞ்சம் வேலை வருதுஃபேமிலி அப்படி இப்படின்னு ஓடிடுறதுனால படிக்க முடியலை விளையா தனம தான் இருக்கேன் இன்னமும்
டிகிரி முடிச்சுட்டு படிக்கீங்களா கோச்சிங் கிளாஸ் போறீங்களா
ஆஹ் டிகிரி எல்லாம் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு அதுக்க அப்புறமா தான் கொஞ்சம் ஒர்க் போனேன் அதுக்குப் அப்புறம் சென்டர்ல இன் பிட்வீல கொஞ்சம் பிரேக் ஆகிடுக போக முடியும் அப்படில அதனால வீட்லயே உக்காந்து படிக்குகறேன் இங்க விட்டு போயிட்டு வந்து இருக்க ஒரு மாசமா இன்ஸ்டூட் போகலன்னா சம வெயில் போக முடியு முடியல அங்கேயும் அந்த அளவுக்கு வந்து பேஸ் இல்ல உட்காரத்துக்கு அதனால வந்து போகாம இருந்தேன் இனிமேட்ல இருந்துதான் போகணும் கிளாஸ்க்கு
உம் உம் எப்படியாவது கவுர்மெண்ட் வேலையை வாங்கியிருங்க
கண்டிப்பா முயற்சி பண்ணிட்டுதான் இருக்கேன்
நம்மக்க பிரைவேட்ல ஒர்க் பண்ண போய் தான் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டிய இருக்கு கவர்மெண்ட்லனா ம்
எல்லா இடமும் ஒரே மாரிதான் இருக்கும் ஆனா நம்ம வந்துஎப்படி சொல்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரீம் இருக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும் அது அடியே அப்டியே ஓடிட்டு இருக்கு விளையாட்டு தனமதான் இருக்கேன் இனிமிரிதான் கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கணும்
படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் வேலைாம்ன்னனு ஒண்ணு கெடைச்சிட்டா நம்மள யாரும் திடீர்னு வேலய விட்டு தூக்க முடியாது இல்லயா அது வந்து பிக்ஸ் ந அவளுக்கு ஸ்டேபிளா இருந்தரும் எந்த ஒரு இதுவும் இருக்காது
தன்னம்பிக்க இருக்கோம் நம்பிக்க இருக்கோம்
உண்மதா நமக்கு ஒரு வேல இருக்கு அப்டின் தோனோம்
கண்டிப்பாக கண்டிப்பா
பிரைவேட்ல வேல பாத்தோம்னாம் எப்ப வேல பாப்போன் பயந்துகிட்டே தா இருக்கனோம்
கண்டிப்பா அது ஒரு பயம் இருக்கோம் தான் நீங்க சொல்றா மாரி
உம் நம்ம ஒரு கம் நம்ம ஒரு கமிட்மெண்ட்ஸ் வச்சிருப்போம் தீடீர்னு வேலய விட்டு தூக்கிட்டாங்கனா அந்த கமிட்மெண்ட்ஸ்லா என்ன பண்றது
கண்டிப்பா கஷ்டமான ஒரு நெலமதா அந்த டைமிங் வந்தா ஏனா ஓடிட்டே லைஃபு எதனா ஒண்ணு இது பன் அப்டியே ஓடிட்டே இருக்கோம் எங்கேயாவது ஸ்டாப் பண்ணிடோனா கொஞ்ச கஷ்ட டமா இருக்காதுல வெளியே வரறதுக்கு
நீங்க நல்லா படிங்க சிஸ்டர் படிச்சு கவர்மெண்ட் வேலக்கு வந்துட்டு
கண்டிப்பா கண்டிப்பா அவங்க நீங்க சொல்லும் போதே ஒரு ஆர்வம் வருது படி கணும்
அதா சொல்ற அதா சொல்றல சிஸ்டர் பிரைவேட்ல இருந்தோம்னாம் அவங்க சொல்றத கேக் ஆணோ வந்து பிளெக்சு அத என்ன சொல்றது ஸ்டேபில் கெட
கண்டிப்
என்ன ஆஹ் இதுனா ஸ்டேபிளா இருக்கோம் கவர்மெண்ட் வேலனா அந்த இதுக்கா அந்த ஒரு ன் காரணத்துக் க்காக மட்டும்தா கவர்மெண்ட் வேல
ஆமா ஆமா ஏனா எனக்கே ரொம்ப கடின உழைப்பு போட்றா மாரிதா இருக்கு ஒரு சில நேரத்துல படிச்சிட்டே இருக்போ ஒரு சில நேரத்துல வந்து பாதி நாள் போச்சு அப்டினா என்னடா நம்ம இன்னோ படிக்கவே ஆற ஆஹ் ஆரம்பிக்காத மாரி இருக்கு என்னதான் படிச்சாலு படிச்ச மாரி இருக்க மாட்டேங்குது அப்டியே ஓடிட்யிருக்கு
நீங்க அங்க கோச்சிங் போனீங்கன்னா எக்ஸாம் வப்பாங்களா
கண்டிப்பா வைப்பாங்க
வீக்லி வீக்லி வப்பாங்களா எப்டி
ஆ வீக்லி வீக்லி ஒன்ஸ் வெப்பாங்க லேப் கொடுத்துருவங்க உட்காந்து டெஸ்ட் போட சொல்லி அதுல நம்ப லேப்ல உட்காந்துட்டு நம டெய்லுமே கூட டெஸ்ட் போட்டுட்டு வரலா ஃபிரியா எல்லாத்துக்குமே அலோவ் பண்ணுவாங்க
ஐ பி பி எஸ் எக்ஸாம் மாரி தான சிஸ்ட டர் ஏ பி சி டி அந்த மாரி பார்கோடு போட்டு குறிக்கிற மாரிதான இருக்கும் சேரிங்க சிஸ்டர்
கண்டிப்பா நீங்க சொன்ன மாரி நானு என் முழு ஆர்வத்தோட இன்மேட்ல இருந்து படிக்க ஆரம்பிக்கிறே ரொம்ப நன்றின்னு நீங்க ஆர்வமா என்கிட்ட பேசினதுல ரொம்ப சந்தோஷோ நாம நெக்ஸ்ட் டைம் பேசுவோம் நன்றி